சொல்லுங்க்கா
திங்க
ம் ம் இப்பதாக்கா ட்டீ குடிச்சே நீங்க என்னப்
தோ இப்பதா வேலைய முடிச் ட்டு வந்து உக்காந்துருக்கே
ம் ம் டீ குடிச்சட்டீங்களா ம் ம்
ஸ்நாக்ஸ் லா சாப்ட்டு வந்து ஃப்ரீயா உக்காதாச்சு
ம் ம் சேரிக்கா கடைக்கு வந்து
இன்னு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுதா ஒர்க்
இருக்கா பண்ற ஆ ஆ சொல்லுங்கக்கா
டின்னர் டின்னர்ல்லா
இனிமேதா க்கா செய்யணும் பூரியா சப்பாத்தியா தெரியல ஒருத்தவங்க பூரி கேட்ருக்காங்க ஒருத்தங்க சப்பாத்தி கேட் இருக்காங்க
சரிதா
அதா என்ன செய்யலான் பாக்கலான் இருக்கே
ரெண்டுமே செய்ய வேண்
மேக்ஸிமம் சப்பாத்தி தா செய்வேன் நனைக்கறே
ஆமா நைட்டு கொஞ்ச சப்பாத்தினா கொஞ்சம்
ஆம்மா ஆமா க்கா
ப்ரிய ஆயில் ஐட்டம்ல
ஆம்மா ஆயில் ஐட்டம் ஆமா அதா சப்பாத்தி செய்யலான்னு இருக் கே லாஸ் செய்ன் செய்யும் போது கே நறைய பேர் சொன்னாங் ஆ ஒரு ஒரு மண் நேரம் ஒன்றரை மண் நேரம் பிசைஞ்சு அப்டியே வச்சுட்டோம் அப்டின்னா வந்து நல்லா சாப்டா வரும் அப்டின்ற மாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரோ ஒன்ற மணி நேரோ நானு பெசஞ்சி வச்சிட்டு சுட்டே பாருங்க ஒரே கல்லு மாரி அ டிச்சா வீங்கிடு மாரிரு அந்த மாரி வந்துடுச்சு.
சூப்பர் ஒரு மணி நேரோ மாவே கா ஞ்சு போயிரு
ஆமா க்கா அந்த மாரி ஆயிடுச்சு என்னடா இ து ஆச ஆசயா இருந்து ச்சே சப்பாத்தி ஆசையா வரு ஆசையா வருன்னு பாத் தா அத சுட்ற வேளைக்கி அப்டியே ஒரு மாரி ஹாடா ஆயிடு ச்சுக்கா அது இத்தனைக்கு சுட தண்ணில்லா கொஞ்சோ வெது வெ சுட தண்ணி இருக்குல்லக்கா அது கொஞ்சோ வெது வெதுன்னு வச்சு கூட ஊத்த இது பண்ண சொன்னாங்க பால் எல்லா ஊத்தி ஆச ஆசயா
அடக் கடவுளே ஆ
க்கு என்னோட ஆசையே போச்சு
சரிதா
நீங்க எப்பிடிக்கா செய்வீங்க அது? உங்களுக்கு அப்டிதா வருமா இல்ல உங்களுக்கு சாஃப்டா வருமா? க்கா
இல்ல எனக்கு சாஃப்டாதா வரு ஒரு எனக்கு சப்பாத்தி பூரி இடியாப்பமா அந்த ஐட்டம்லா ரொம்ப புடிக்கு. அதனால அதுல எல்லா கொஞ்ச ஆர்வமா செய்றது
நீங்க எப்டிக்கா செய்வீங்க?
ஆ நா நார்மலா அதா சப்பாத்தி மாவு நா அந்த பாலு அதெல்லா ஊத்துறது இல்ல நார்மலா பச்ச தண்ணி ஊத் தி உப்பு போட்டு என்ன பண்ணுவமோ எப்பொழுது பெசஞ்சு வைக்கிற மாரி பெசஞ்சிட்டு ஆ கொஞ்சோ எளகு ம மாரி கொஞ்சோ
ம் ம் நார்மலா உங்கள மாரி செஞ்சிருந்தாலே நல் லா வந்துரு க்கும் போலக்கா ஆசப்பட்டு அவசரப்பட்டு எ ல்லாத்தையு போட்டு ஏன்டான்ற மாரி ஆயி போச்சுக்கா
எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா இதுவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா
உங்க எக்ஸ்பீரியன்ஸ தா கொஞ்சொ சொல்லுங்களே
ஆ அதுதா ஏ ந பண்ணிச்சு மேல வந்து எண்ண எண்ண ஊத்தி அப்டியே கொஞ்சொ அந்த இதுல மாவுல கொஞ்சொ தேச்சு வச்சுடுவே அது கொஞ்ச நேரந்தா ஊற வப்பே ஒ ஒரு மண் நேரொல்லா ஊற வக்க மாட்டே அ கால் மண்நேரொ அவ்ளோதா அதுக்கு மேலல்லா ஊற வச்சா நீங்க சொல்ற மாரி அடிச்சா வலிக்கிற மாரிதா இரு
உண்மயாவேக்கா அந்த மாரி தா இருந்ச்சி இப்போ வந்து நார்மலா மா வுல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு ஒரு கால் மண் நேர நீங்க வச்சுட்டு அதுக்கப்ற சுட்ருவீங்க அப்டிதான
ஆமா பெசஞ்சி நம்ப சாஃப்டா பெ சைவ நம்ம பெசைவொல ரொம்ப போட்டு அடிச்சு அடிச்சல்லா பெசையாம நார்மலா பெசஞ்சு ஒரு மாரி எலகுற மாரி ரொ ம்ப போட்டு எப்டி சொல் ரொம்ப ஸ்டிஃப்பா அப்டியே இறுக்கமா பெ சயாம ஓரளவுக்கொஞ்ச ட
க்க கூடாது
ஆ எலகுன மாரி பெசஞ்சுட்டு லாஸ்ட்ல மேல எண்ண ஊத்தி அதுல மாவுல அப்டியே தடவி வச்சு சு எதாவ்து துணி போ ப எதாவ்து போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்ச அந்த ஈரப்பதோ அப்டியே இருந்துகிட்ருக்கு ஆயிலாவு இருக்கு நம்ளுக்கு டாவே இருக்கு நம்ப எடுக்கும்போ கல்லு மாரி இருக்கும்ல அந் த மாரி இல்லாமயெ மா வு அழகா சாஃப்டா நம்ளுக்கு
அந்த சாஃப்டு தா அக்கா வர்ல
வர்ல
பூரிக்கு டைட்டா இருக்கணுமோ
நான் ரெண்டுத்துக்குமே ஒரே மாரிதான் பேசய்றேன் எனக்கு அந்த பூரிக்கு ஒரு மாரி சப்பாத்திக்கு ஒரு மாரி எல்லா தெரியாது அ எல்லா ஏமா இருதா தான் பண்ணுவேன்
உம்
ஆஹ அது ஆனா சாஃப்டாதான் இருக்கு அது கூட எனக்கு ஒரு ரிலேட்டிவ் கூட வந்திருந்தாங்க எனக்கு பெரிய ப்ப ஓங்க அவங்க கூட சொன்னாங்க அது ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு சப்பாத்தனா இவங்க போட்டா கரெக்டா இருக்கும்ஏன்னா அவங்க எல்லா என்ன பண்ணுவாங்க மிஷின்ல அந்த சப்பாத்தி இருகில்ல
ஆமா ஆமா அந்த ரவுண்டா ஒண்ணு இருக்கு குமர்
ஆஹ் அதுல போட்டு பீக் சப்பாத்தி போட்டுருவாங்களா அது என்ன ஆயிடும் மொத்தமா இருக்கும் போல சப்பாத்தி மாவு க ச்சா வந்து இதா இருக்காது போல அது போ ப்பத்தி போட்டு எடுத்தா அது உப்பவும் உப்பா அது ஒரு மாதிரி அஹ ஹார்டா இருக்கும் போல கை அஹ பிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அவங்கள கொஞ்சம் மெல்றதுக்குெல்லாம் ரொம்ப கஷ்டப்பிருக்காங்க நம்ம வீட்டு போறது வரும்போது நான்மி சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும்போது கொடுத்த இப்ப நல்லா சாப்டா இருக்கு அப்பின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்ததா என்னகிட்ட கூட சொல்லல அது வேற ஒருத்தவங்கங்களிட்டும் சொல்லி சொன்னாங்கா
உம் அ உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான்
ஆமா அது வந்து எப்படி சொல்றது நம்மளிட்ட டைரக்ட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் இண்டைரட்டா வரும்போது கூட சரி ஓகே நம்மளுக்கும் இதெல்லாம் செய்ய தெ நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு மா ளுக்கு கொஞ்சம் சோதப்பலாயிடும்
உம் உம் இப்போ நீங்க சப்பாத்தி எல்லாம் செய்யறீங்களா அக்கா அப்பல்லாம் அதுக்கு சைடிஸ் எந்த மாதிரி வைப்பீங்க
ஆஹ நான் மோஸ்லி தக்காளி தொக்கு உம் ஆஹ பன்னீர் கிரேவி இருக்குல்ல பன்னீரு பன்னீர்
பண்ணி அத பார்த்து மட்டும்தான் இருக்காக்கா அதை செய்யணும் செய்யணும்னா அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் சேக்றாங்க அதெல்லாம் எப்படி செய்றதுனே தெரியமாட்டேங்குதுக்கா
நான் பண்றது இல்ல நான் நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போறது இல்ல நார்மலா நம்மளிட்ட என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கிறது
இல்லக்கா அது எப்படி அந்த பன்னீர் எல்லாம் சமைக்கிறது கா
பன்னீர் வந்து நீங்க வீட்டுல செய்றது கேக்குறீங்களா இல்ல
இல்ல அந்த கடையில விக்கிற பன்னீரே நான் இது வரைக்கும் சமைச்ச சமைச்சதே இல்ல
ஓ அது ஒண்ணும் அது வாங்கிட்டு நீங்க க்யூப் கியூபா கட் பண்ணி
கடையிலயே அது அப்படியே விக்கும் தானக்கா அந்த பன்னீருன்றது ஆனா ஹஸ்பண்ட சொல்லி ஹோட்டல்ல மட்டும் அடிக்கடி அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்குல்லக்கா
ஆமா
உம் வாங்கிட்டு வருவாங்க நானும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் அது எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா எப்படி செய்யணும்னு அத செஞ்சதே இல்லை
செஞ்சதே கிடையாது கரெக்ட் தான் ஆனா நான் வந்து ரொம்ப ப்ராசஸ் லாம் பன் ல்ல நம்மளுக்கு அ தெரிஞ்சது என்னவோ அத மாரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு
உம் உம்
அந்த கியூப் கியூபா கட் பண்ட்டு அந்த தனி மிளகாதூளும் மஞ்சத் தூளு கொஞ்சோண்டு கரம் ம அ இல்ல மிளகுத்தூளு ஆ உ போட்டு பெசறிட்டு ஃபஸ்ட்டு எண்ண சட்டி அ ஜ ஆ தோசக்கல்லுல போட்டு ஃபஸ்ட்டு பொரு எடுத்துருவே பொரிச்சிருவே அதுல கொஞ்சமா எண்ண ஊத் தி ஆ நார்மலா மீ வறு ப்போம்ல அந்த மாரி வறுத்து எடுத்துருவே நாலு பக்கமு நல்லா சமமா அந்த
ம் ம் ரோஸ்ட் பண்ணி ருவீங்க
ஸ்ட்டு பண்ணி தனியா எடுத்து வச்சிட்டு அப்பறந்தா என்னா பண்ணவ ஒரு க டாயில வந்து நம்ம பட்ட எல அத ப்ரிஞ்சி எல அதெல்லா போட்டு ஆ நெய்யில நெய்யில போட்டு அதெல்லா வதக்கிட்டு அப்பற வெங்காயோ போட்டு நல்லா நை ஸா பொடியா நறுக்குன வெங்காயத்த போட்டு வதக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவனா தக்காளி ஒரு மூணு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ நம்ம வ ச்சிருக்க ஆ பன்னீருக்கு ஏத்த மாரி அத என்னா பண்ணிருவேன்னா ஊ த்தி ஆ தக்காளி அது ரெண்டுத்தயு போட்டு மி க்ஸில அடிச்சி நல்லா நைஸா வச்சிருவ அத எடுத்து இந்த வெங்காயோ வதக்கி வச்சிருக்கோம்ல அதுல அந்த தக்காளி அந்த இத கிரேவி அந்த மிக்ஸ்ல வந்து ஊத்தி ஆஹ் மொளகாத்தூலு கரம் மசாலா தனி மொளகா தூள் கரம் மசாலா மஞ்சத்தூளு
உம்
போட்டு ஓரளவுக்கு அ அத கிண்டிக்கிட்டே இருந்தோனா ஒரு மாரி பிரியு அதா நம்மளுக்கு ஆயில் பிரியுல அந்த டைம்ல என்ன பண்ணணு அந்த பொ வச்சு வச்சிருக்க நம்ம பன்னீர என்ன பண்ணுவ அதுல அதுல
இப்போ வந்து நீங்க சொல்றது நார்மலாவே செய்யற மாரிதா அக்கா இருக்கு
ந ரொம்ப எதுமே சேக்கல நறைய இங்கி
இது வரை க்கும் இத ட்ரை பண்ணது கூட இல்லாக்கா
பட் அது நல்லாதான் இருக்கு நல்லா இருக்கு நான் நான் பண்ணிருக்கேன் அதனாலதான் ஒரு நறைய தடவை பண்ணிருக்கேன்
நீங்க சொன்னதுக்காகவே பாருங்க இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கு ாஸ்ட்
பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க லாஸ்ட்ல என்ன பண்ணோ கொஞ்சோ சுகர் போட்டுக்கணோ அந்த பன்னீர் பொறிச்சது போட்டுட்டு அந்த கிரேவியில கொஞ்சோ பெரட்டிட்டு அஹ் லாஸ்ட்ல என்ன பண்ண ஒரு அதுல கொத்தமல்லி போட்டு அப்படிதான் நான் பண்றது பட் இந்தனம கஸ்தூரி மெத்தி எல்லா போட்டா கொஞ்சௌ நல்லா இருக்கௌ அப்படின்னு சொல்றாங்க
உம் உம் இது வந்து ஈஸியா இருக்கோ போலதான் தோணுது நீங்க
நார்மல் தக்காளி தொக்கு மாரியே வச்சுட்டு என்ன அந்த பிரிஞ்ஜ எல்லா என்ன அந்த பிரியாணி வச மசாலா பளும் அந்த ப மசாலா அதனால அந்த பவுடர் எல்லா போட்டு கொஞ்சோ எக் வா பண்ற முரியாது அவ்வளோதான் சிம்பிள் தான் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு டென் மிடஸ் ஒரு பிப்டின் மினிடஸ் பண்ணி முடித்துலா நம்ப நெறைய இன்கிரிடியன்ஸ் வச்சு பண்ணிட்ருந்தொம்னா நம்ளுக்கு அந்த வச்சு பண்ணும் போது சொதப்பிடு
ம் ம் ஓ அக்கா அந்தோ இருங்க அக்கா கால் பண்ற பாப்பா எழுந்துட்டா
ஆ
ஆ ஆ சேரிங்க்கா நாந்த கால் பண்றே ஆ பாய் கா
மேட்